சாமி என்து சொல்லுமா கட் ஆகிருச்சு ம் சொல்லுங்கடா
க்கு கால் வரல ஃபஸ்ட்டு பண்ணப்போ இப்போ இப்போ பண்ணும்போத் தா ஒருவேள சர்வர் ப்ராப்ளமா இருக்
இருக்கு ம் அதா அதா எனக்குமே ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் வேற இதா காமிச்சுச்சு பிஸியா இருக்காங்கன்னு சொல்லி வந்துச்சு மறுபடியு ட்ரை பண்ண ஆஹ் ரிங்கு ஃபுல்லா போ ச்சு அப்றமேட்டு போகல அட்டன் ஆகல ம்
அ எனக்கு வந்து இங்க ரி வரவே இல்ல காலு
ஆஹ் ஆஹ் ஆஹ் செரிங் தோழி செரிங்மா செரிங்கமா
எனக்கு இப்டி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ஸஸ் இது பண்ணிருந்தாங்களா அப்போ எனக்கு ஒண்ணுமே பண்ணல ஆனா அவங்களு என்ன என்கிட்டதா இது பண்ண இருக்காங்க ஆனா வந்து எனக்கு ஃபுல்லா எறர் எறர் எறறறறர் அது எனக்கு ஏதோ ப்ராப்ளம் போல ஏ ஃபோன்ல
ஓஹோ ஆஹ் ஹ
அப்டி ரெண்டு மூணு பேருக்கு ஆச்சு
ஆஹ்
உம்
செரிமா செரிம்மா
நா என்ன சொல்லி ஆமா இங்க இன்னைக்கு ஃபுல்லா மழ அங்க
இங்க லைட்டா அப்டி சாரல் மாரி அடிக்கிது மழ வருமோ என்னமோ தெர்ல இப்ப இந்த லைன்ல பக்கத்துல எங்கயோ மழை பெய்யுதுன்னு நெனைக்கற லைட்டா தூறல் போடல
ம்
அந்த மண் வாசன நல்லாருக்கு மண் வாசன புடிக்குமா
ஆஹ் நல்லா பிடிக்கு உங்களுக்கு
உண்மயா பா எனக்கு ரொம்ப புடிக்கு
உம் இங்க வந் அன்னைக்கு இங்க காலையில ஃபுல்லா மழ பெஞ்ச்சி இப்போ சும்மா குளிர்க்காத்து அவ்ளவா
ஓ ம் ம் ம் வெயில் அதிகோ இந்த வெயிலுக்கு இந்த காத்து ஒரு மாரி சாரல் நல்லாருக்கு
ம்
ம்
நீங்க இங்க திருநெல்வேலியா
ஆஹ்ஹ ம் திருவாரூர் சைடு
ஓகே ஓகே ஆ
ம் நீங்க நீங்க அந்த ஊர்தானா
இல்ல நா கன்னியாகுமரி
ஓ சரி சரி சரி
ம்
ஊர் பேர்ல்லா சொல்லக் கூடாதுன் சொல்றாங்க நம்ம சொல்லிட்ருக்கோ
இதுக்கு முன்னாடி நா வந்
கேட்டிங்க டக்குனு அவாய்ட் பண்ண முடியல அதனால தா
ஆஹ் ஓகே ஓகே நான் இதுக்கு முன்னாடி பேஸ் ணவங்க எல்லாருமே என்ட்ட கேப்பாங்க நானும் அப்டியே சொல்லிடுவே அதனால அப்டியே சொல்லிட்டே
சரி சரி சரி சரி அத ஷேர் பண்ண கூடாதுன்னு தா சொன்னாங்க செரி பாத்துக்லா உம்
அப்புறம் ஆஹ் புடிக்கு புடிக்க ரொம்ப புடிக்கு
உம் ரெசிப்பீங்ளா உம் நல்லாருக்கு
ம்
அம்மே
நீங்க ஒர்க் பண்ற எடத்துலல்லா ஸ்டாப்ஸ்ங்கலா எப்டி அவ்ங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ்ஸெல்லா எப்டி
ஆஹ் அதாவது பறவ பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் தானே இங்க நாலு அப்டிதா நாலும் நாலு சேட்ட கொரங்குதா ம் ஆமா அடிச்சுகிறது கடிச்சிக்கிறது அப்பப்ப சீண்டிகிறது ம் கொஞ்ச ஜாலியாருக்கு நமக்கு அதுக்குதா கஷ்டமர்ருக்காங்கல்ல ம் ஒடனே பேசுறீங்ளா வேலப் போகலையா பேசுறீங்ளா வெறுப்பேத்துவாங்க டென்ஷன் பண்ணுவாங்க
நீங்க என்ன ஒர்க்கு சொன்னிங்க
பிரவுசிங் சென்ட்ருதாம்மா
பிரவுசிங் சென்ட்ரா அப்டின்னா எந்த மாரி
கம்ப்யூட்டரு நெட் நெட் நெட்டு சென்ட்ரு
ஓ ஓகே ஓகே ஓகே
ம்
அடுத்த கஸ்டமர்ஸ்லா வந்து கடுப்பு ஏத்தி விட்ருவாங்ளோ
ம் ஆள் ஆளுக்கு ஒன்னு சொல்லுவாங்க
ம்
அவுங்க ஆளாளுக்கு ஒன்னு சொல்றத நாங்க ஆளாளுக்கு ஒன்னு ஒன்னு சொல்லீட்டு கத்தீட்டு அப்டியே போகு
ம்
ம் ஆம்மா ஆ நல்லாதாருக்கு அதுவு ஃபுல் பிஸியாருக்கு எடைல கொஞ்சோ கொஞ்சோ என்னம்மா
எப்போலருந்து இந்த ஒர்க் பண்றிங்க
ஓ என்ன ஒர்க்குடா
இன்ன பிரவுசிங் சென்டர் ஆமா ஆமா
அது ஒரு ஆறு ஏழு வர்ஷோ
ஓகே ஓகே ஆம்
ம் அப்பத்லேந்து
ஆ வெளிலெல்லா சுத்த போவீங்ளா ப்ரெண்ட்ஸ் எல்லாரு சேந்து எப்போமாச்சி எதாவது லீவ்ல
வாய்ப்பே இல்லமா வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிது இருக்கறத ஒரு நாள்
ஆமா இப்போ வந்து எதாவது ஃபங்க்ஷன்னா அப்டிப் பொங்கலுக்லா குடுக்க மாட்டாங்ளா ரெண்டு நாள் மூன் நாள்
அ பொங்கல்லா வந்து நால் நாள் தான நாலு அஞ்சு நாள் லீவ் வரு
ஆ அப்பல்லா
அந்த அஞ்சு நாள் மட்டுந்தா அங்க அப்ப எங்கியு வெள்ல போறதுலா இல்ல
ஆமா அப்பச்
அதுவு வேல ம் ஆமா வீட்டு வேலையு சரியாக்கு
தம்பிங்க கூட அப்டிலா
அ அதுனால்தா சொல்றே அன்னைகிப் பீட்டு வேலையு செரியாருக்கு இல்ல பொங்கலுக்கு மொதநாளு மறுநாள் மறுநாள் அப்டியே போயிரு அது லாஸ்ட்டு அந்த காணும் பொங்கலுக்குதா கொஞ்ச ஜாலியாருக்கு பசங்களாருப்பாங்க விளையாடுவாங்க போட்டிலா வெப்பாங்கள்ல
ஆமா மா மா
அதனால அப்டி போகு
நீங்க ஹிந்து தானே
ம் ஆமா
ம் அப்றம் என்ன வேற எதாது ஸ்பெஷல்
வேற ஒங்கூர்ல ஸ்பெஷல் சொல்லுங்க ஒங்கூரா ஒங்கூர பத்தி சொல்லுங்க
நா ஆக்சுவலி இந்த ஊரே இல்ல எப்டி சொல்ல
ஊ இல்ல ஊர்ல உள்ள ஸ்பெஷல்
ஆ ஊர்லவுள்ள இங்க ஓணம் நல்லா நடக்கும்
ம் ம் ம்
ஓணம் எப்டி நா போன வர்ஷோ டொல்த்து படிச்சி போன வர்ஷத்துக்கு முந்துன வர்ஷோ டொல்த்து படிச்சுட்ருன்னா எங்க ஆன்ட்டி ட்டதா நா படிக்க போவே டியூசனுக்கு அவங்க நீ படி ச்சுதா ஆகணு நா ஒன்ன கங்க்ஷன்க்கு வுட மாட்டேன் மூண் நாள் இங்க ஓணோ நடக்கு மூண் நாள்ல ரெண் டு நாள் ஒரே சண்ட விடவே இல்ல லாஸ்ட்டர லாஸ்ட்டு ஒரு நாள் வந்து விட்டாங்க விட்டுட்டு நீ அங்க போய் ஒரு ஆட்டோ போடக்கூடாது ஒக்காந்த சேர விட்டெந்திரிக்க கூடாது ஒரே ரூல்ஸ்ஸு நா அடத்து சேரின்
மாதிரி ஆகுமே இருடேட்டாகு
ஆ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாள் ஃபுல்லா நா அழுக அ ய நீங்க வன்ட்டீங்க ஆல்ரெடி சின்னபுள்ள ரொம்ப அழுதுக்கு என்னயு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஸெல்லா வெளாட்றாங்க என்னயு எ தங்கச்சிய மட்டு விடல அவுங்க
ஆ ஆ அ
நீ படிக்கிற வய்சு நீ படிக்கணு இப்டி போய் இது பண்ணா எப்டி அப்டின்னு அப்டிஇப்டின் சொல்லி
ம்
அடுத்து எப்பயோ மூணாவ்து நாள் போய்ட்டு ஒரே ரூல்ஸ்ஸு இப்டிதாருக்கணு அப்டிதாருக்கணு
ஆ
நா ஃபஸ்ட்டு விட்டா போதுன்ட்ருந்தே அடுத்து விட்டதுக்கப்றோ போய்ட்டு பழைய மாரி ஆய்ர்ச்சி எல்லாரயு பாத்தோட்டி அவ்ளோ தா மறந்துருவே ஏ ஆன்ட்டி அடுத்து அங்க போயி ஆட்டோ‌போட்டது ஊர்ல உள்ள எல்லாரு வந்து இங்க சொல்லி குடுத்துட்டாங்க
என்ன அய்யய்யோ மாட்டி
ஆன்ட்டி ஆமா எங்கம்மாப்பா அவுங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங் எங்க ஆன்டிக்கித்தா எனக்கு பயோ எ யாருக் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸே கத சொல்றேன் வந்து அ நடந்தது எல்லாத்தியு ஒப்பிச்சுட்டாங்க எல்லாரு எல்லாருக்கு தெரியாதுல நா இப்டி விடாமதா வந்தே அப்டின் சும்மா வந்து எல்லாரு சொல்லிட்டாங்க
ம் ம்
நானு சொல்லாதீங்க சொல்ல மறந்துராந்துட்டே என்ன ரெண்டு வாரோ ஃபுல்லா திட்டு வாங்குனே
அய்யய்யோ ஆ
ரெண்டு வாரோ அப்டியே ஸ்கூலுக்கு போவே வீட்டுக்கு வந்துட்டு உம்முனே இருப்பே திட்டு வாங்கு வாங்குவே அவுங்க சொல்லுவா ஒனக்கு ஆட்டோ போட மட்டு தெரிதுல இந்த ஒரு வார்த்த தா எனக்கு ரெண்டு வாரோ காது ஃபுல்லா கேட்டு
பயப்புள்ள போட்டு குடுத்துட்டாய்ங்க ம் ம்
ஏனா யாரு எது சொல்ல மாட்டாங்க காலேஜ் ஆன்ட்டிட்ட படிக்கிறனால தா அவுங்க திட்னாங்க இப்போ வந்து யாரு ஒன்னு சொல்ல மாட்டாங்ள அப்டியே போச்சு ம் அதல்லா அப்டியே போச்சு
நல்லா போச்சு ம் ம்
ம்
சேர் சேரிடாமா
ம் ஒங்ளுக்கு அங்க ஓணம்ல்லா எப்டி நடக்கு
எங்ளுக்லா ஓணம் கெடயாது
பொங்கல் அங்க அது
உம் பொங்கல்
இங்க பொங்கல் எல்லா அப்டி நடக்காது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குல்ல ம்
அது நல்லா இருக்கும் உம் மொத நாள் எல்லாமே முடிச்சுட்டு பொங்கல் வப்பீங்க தானே
பொங்கல்லா ஆன்டி வீட்ல வெப்பாங்க
ம் ம் ம் பாத்துருக்கீங்க
ஆ ஆமாமா அ எ அங்க வீட்ல இப்பர வச்சாங்கன்னா அப்டி எல்லா ஹெல்ப்புக்கு நான்தா போவே
ம் ம்
அவுங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடு கிளீன் பண்ணுவாங்களா அது ஃபுல் ஹெல் ப்பு நா தா பண்ணுவே
ம் ம் பரவாயில்லியே
அடுத்து எந்திரிச்சு போய் குளிச்சிட்டு வருவே அவுங்க பொங்கல் வைக்கு போது நா கூட இருக்கனு அப்டின் சொல்லுவாங்க ஆன்ட்டினா சும்மா நெய்பர்ஹுட் அப்டி வீட்டு கிட்ட
உம் உம் உம் ம் ம் ம் நீங்க பொங்கல் வைக்க மாட்டீங்களா
நாங் கிறிஸ்டின்
ஓ
பொங்கல் சர்ச்சில எல்லாரு சேந்த அப்டி தானா இது பண்ணுவே இல்லனா அப்டி சும்மா வீட்லதா இருப்பே ஆன்ட்டி வீடுன்றனால நா அப்டி எல்லா
அ நல்லா இருக்கு உம் உம்
ம்
சேரி சார்
அத எப்டி ரிலேட்டிவ்ஸ் அப்டி எல்லா அவங்க கூட இருக்கிற க்ளோஸ க்ளோஸால்லா இருக்க மாட்டே இவுங்க கூட நல்ல க்ளோஸா அப்டே ஜாலியா இருப் பே ஆன்ட்டி கூட அவுங்க எப்டி உரிமையா ஃபுல்ல திட்டி அப்டி தோல உரிச்சி எடுத்துருவாங்க என்னல்லா
ட்டி உடுறாங்க
ஆ என் தம்பி எல்லா மாட்டி உட்றதுன்னா என்னாலு ஃபஸ்ட்டு ஆன்டிட்டதா போய் சொல்லி புடு
உம் உம் ஸ்ட்ரிக்ட் ஆன்ட்டி போலயே அதா உம்
அ அப்டே போகு
உம் உம் காலேஜ் இல்லனா நம்மளா கொழந்தை பருவத்த தாண்டி ரொம்ப நாள் ஆச்சுடாம்மா
இது பொங்கல் பொங்கல் பத்தியா அத்தை
பொங்கல் எப்டி காலையில ரெண்டு மணிக்கு விடிய காலையில எந்திரிச்சிட்டு
ம்
ஒரு டை எல்லாத்தியு சரி பண்ணி வச்சிட்டு
ம்
ஒரு மூண் மணி அதுக்குள்ள குளிச்சிட்லா வந்துட்டு மூண் மணிக்கி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சோ அப்டின்னா விடிய காலையில
ம்
மூணு நாலு அஞ்சு அஞ்சு மணிக்குல முடிச்சல்லா முடிச்சிட்டு ஆறு மணிக்குள்ள சாமியே கும் டர்றது
சேர் செரி மி ஏ அக்கா நீங்க எல்லாரு சேந்து வப்பீங்ளா
ஆ நா மட்டு தா
ஓகே ஓகே ஓகே ஆ
உம் அவுங்கல்லா வெளியூர்ல எல்லா இருக்காங்க ம்
ஆ ஆமாந்த
அதனால உம் ஆ இது பண்ணுவ மறுநாள் தா சூப்பரா இருக்கு
மறுநாள் பொங்கலுக்கு அடுத்த நாளா
உம் மாட்டு பொங்கல் வப்பாங்கல்ல
உம்
அந்தது நல்லாருக்கு அதுக்கு வந்துட்டு காலைல எல்லாத்தியுமே அதாது நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே இருக்கும் உம் உம் நீங்க கருவாடு சாப்புடுவீங்களா
கருவாடு எப்பமாச்சு
உம்
ஆ ரொம்ப எப்பமாச்சு எங்க வீட்ல அதிகமா செய்ய மாட்டாங்க அம்மா வேல வேலன் இருக்கும் போது நான்வெஜ் வந்து சண்டே வந்து எப்போமாது அப்பா வீட்டுல இருந்தாங்கன்னா அப்பா வந்து சமைக்கிற ஒர்க்கு தா அப்போ அப்பா எப்பமாச்சு வப்பாங்க இல்லன்னா மோஸ்ட்லி வீட்ல வைக்க மாட்டாங்க வொர்க் வொர்க் வொர்க்குனே இருப்பாங்க
உம் உம் உம் எனக்கு அன்னைக்கு வந்துட்டு வீட்டுக்கு படைக்கணோன்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டு தெய்வத்துக்கு படைக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு கருவாடு மீனு அப்புறோ சிக்கன் மட்டன்
ம்
ம் முருங்கக் கீர இருக்குல ம் முருங்கக்கீர அப்புறம் முட்ட அதெல்லா அம்மாவு வச்சு அன்னைக்கு வெளு வெளுன்னு வெளுக்கலா ஆனா சாப்டதான் முடியாது
பாருங்க அப்ப ஜாலியா இருக்கு அடுத்த நாள்
ஆம்